ஹலோ அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லார்க்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கேம்மா
அக்கா இன்னிக்கு நம்ம வந்து பயணம் பத்தி எல்லா நல்லா இருக்காங்க அங்க
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்கமா
சரி அக்கா நம்ம இன்னிக்கு வந்து பயணம் பத்தி பேசலா
ஏனம்மா எனக் ரொம்ப புடிச்சிது பயணம் பண்றதுக்கு ரொம்ப புடிக்கும்மா
ஆ கொஞ்சோ சத்தமா பேசுங்க
பயணம் பண்றது எனக் ரொம்ப புடிக்கு
ஆமாங்க எனக்கு தா ரொம்ப புடிக்கோ நீங்க சின்ன வயசுல இருந்து எங்கெல்லா போயிருக்கீங்க
நா சின்ன வய்சுல இருந்து நெறைய போயிருக்கேம்மா
அதா எங்க
ஆமா நா வ ந வந்துட்டு நெறைய போயிருக்கே எங்கங்கேனு சொல்லணுமா
ஹ சொல்லுங்க உங்ளுக்கு புடிச்ச போனதுலே புடிச்ச இடம் எது அது பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
எனக் ரெம்ப புடிச்ச இடம் நா நா வந்து இங்க போயிருக்கம்மா அது எங்கன்னா இந்த அ கின்டவர் இருக்குல லண்டன்ல
ஆமங்க
அது எனக்கு ரொம்ப பிடித்த எடம்
அங்கதா அங்கதா ஹிரோஷிமா நாகசாய்க்கு வந்து பாம்ப்ளாஸ்ட் ஆனா எடம் சொல்றீங்க தான
அ நாகசாகிப் பாம்பிளாஸ்ட்டு ஆன எடோ ஜப்பான் தான நா சொல்றது லண்டன்னுமா நீ சொல்றதுக்கோ அதுக்கு சம்பந்தமே இல்லம்மா சரிங்ளா நா சொல்றது லன் லண்டன்ல இருக்குற கின்டவர சரி இரு இருஃபீல்டவரு நம்ம
அது நீங்க சொல்றது ஈஃபீல் டவர் பாரி பாரிஸ்
பாரிஸ்ல இருக்குல்ல ஆமாங்க பக்கத்து பக்கத்து தான்மா அதுவு
சரிங்க
எனக்கு
ஆ கொஞ்சம் நாட் நடப்பெல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தப்பு தப்பா சொல்ல கூடாது
ஈஃபல் டவர் இருக்குல்லம்மா ஈஃபீல் டவர்
ஆமங்க
லண்டன்லேருந்து பத்து நிம்ஷோ தான்ம்மா
ஆமங்க ஆ
ஆமா ஈஃபீல் டவருக்கு போயிருந்த ஒரு தடவ குடும்பத்தோடு போய்ர்ந்த என் வீட்டுக்காருலா கொழந்தைங்கள்லா போய்ந்த
ஓ சூப்பருங்க
அது எனக்கு ரொம்ப பிடித்தமான எடமா அந்த டவர் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்குமா அ நாங்க மேல ஏறணும் அந்த எடமே ரொம்ப அழ அழகா இருக்குமா அழகா இயற்கை சூழ்ந்த ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குமா
அது பிரிட்ஜ்ஜி மேல கட்டிருக்காங்ளா
என்னம்மா
ஈஃபீல் டவர் பிரிட்ஜ்ஜி மேல தான இருக்கு
இல்லமா அது கீழதா இருக்கு அது பக்கத்துலதா பிரிட்ஜ் இருக்குமா
ஓ அங்க தண்ணி எல்லா ஓடுதுங்ளா நல்லா
என்னங்மா
தண்ணி நல்லா ஓடுதுங்ளா
ஆமாங்க தண்ணில்லா நல்லா ஓடுதுமா
செரி செரி செரி
ஆமா நீங்க எங்கெல்லா போயிருக்கீங்கம்மா
நானு இந்தியா தவிர வேற எங்கயும் போனதில்ல இந்தியா க்குள்ள மும்பை கோவா டெல்லி ஜெய்ப்பூர்
செரி டெல்லி போனத பத்தி கொஞ்சம் எங்கிட்ட பகிந்துக்க முடியுமா
அ டெல்லில போ போய் பாத்தீங்ன்னா காலேஜ் படிக்கும்போது போயிட்டு இரு போனங்க
செரிங்க மா
அப்போ நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்
சரிங்கம்மா
அ அங்க வந்து ஆ
ம்
டெல்லி டெல்லி ஆக்ரா எல்லா பக்கத்து பக்கத்து தா இருக்கு
அது தெரியுங்கம்மா
ஆமா இந்தியா கேட்டு போனோ
புரியலம்மா
அப்றோம் ஜெய்ப்பூருக்கு போனோ ஆக்ரா போனோ ஆக்ரால தாஜ்மஹால் போனோ
இங்லா
அந்த பயணம் போம்போது ட்ரெயின்லேயே மூணு நாள் ஆச்சு தமிழ்நாட்ல இருந்து அங்க போகிறவரைக்கும் மூணு நாள் ஆச்சு இங்க
உன்னால்தா ஆச்சுங்ளா
ரெண்டு நைட்டு ஒரு டே ரெண்டிரவு ஒரு ஒரு பகல் போனோ நல்லா சூப்பரா இருந்துச்சு பயணம் ட்ரெயின்ல அப்பதா மொதல் மொதலா போறேங்க அதுவரைக்கு ட்ரெயின் போனதில்ல இல்லங்க காலேஜ் படிக் மொதல் தடவ போனோ
உம்ம்
அப்றோ அங்க போயி அந்த பார்லிமெண்ட் தெரியுங்ளா
எம்மா
பார்லிமண்ட் அங்கலா போனோ அங்க பாத்தீங்னா அங்க பயணோ பண்ணும் போது அந்த ரோடெல்லா ஒரு பிளாஸ்டிக் கூட இல்லங்க எல்லாமே நீட்டாருக்கு ஏன்னா அது வந்து வி ஐ பி ரோடுன்னு சொல்றாங்க ஆமா இப்ப இப்ப நம்ம பாத்தீங் நம்ம பயணோ பண்ற எடோ எல்லா பா த்தீங்கன்னா நெறைய குப்பை குப்பையாருக்கு ஆனா டெல்லி போனீங்ன்னா அந்த வி ஐ பி ஸ்ரிட் மட்டு நல்லா பள பளன்னு இருக்கு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்குங்க அது எனக்கு அங்க போய் ரொம்ப புடிச்ச எடமா இருந்துச்சு
சரிங்கம்மா அப்றோ எங்க போனீங்க
அப்றோ இந்த குதிப்புனாரு தெரியுமா
எங்க குளிச்சீங்க
குதுப்பினார் குதுப்பினார் ஆ ஆமாங்க அங்க போனோ அப்றோ தாஜ்மஹால் உள்ளாறு பயணோ பண்ணும்போது அது ஃபுள்ளா மார்பிள்ஸ்ல பண்ணிருக்காங்க அங்கருந்து வந்து அவுங்க சமா சமாதி பாத்தோ சமாதி ஆமாங்க அப்றோ தாஜ்மஹால் உள்ளார போகும்போது காலனி கழட்டி வச்சுதா போகணுங்க அவுங்க ஒரு ஒரு கவர் குடுப்பாங்க நம்ம நம்ம கால் பாத பாதத்துல இருக்குற வேக வந்து அங்க தொடக்கூடாது அதனால பிளாஸ்டிக் கவர் கவர் குடுத்தாங்க அது போ அணிந்துக்கிடுத்தா நம்ம உள்ளார போகணுங்க
பெஸ்ட் கட
ஆமாங்க பக்கத்துல ஒரு நதியெல்லா ஓடுதுங்க
நதி ஓடுது சரி என்னநதின்னு சொல்ல முடியுமாமா
யமுனா நதிங்க தங்கீர் அ ஓ சரிங்க கங்கை
உம் அ அப்றோ வேற எங்கெல்லா போனீங்க
அப்றோ நாங்க மும்தாஜுக்காக தா தாஜ்மஹால கட் டிருக்காரு யாரு சாஜகான்
உம்
ஆ சொல் வேற வந்து அந்த ஆப்போசிட்ல பா பாத்தீங்கன்னா ஜாஜகான அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு எட இருக்கு ஜெயிலு இந்த ஜெயிலு அது நல் பெரிய சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையே பெரிய மாளிகை மாதிரி இருக்குங்க அது எப்படி ப கட்டிருக்காங்கன்னா
ம்
ஆ சுத்தி முத்தி பாத்தா தாஜ்மஹால் தெரியுது நாலா பக்கமு தெரியுது இந்த சிறை திறந்து தாலா பக்கமு பாத்தா தாஜ்மஹால் தெரியுது அவர் அங்கிருந்து முக்தாஜ் பாத்திருக்காரு
கூட்டிட்டு போகுது
ஆமாங்க அப்படி க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க எனக்கு அந்த பயணம் வந்து ரொம்ப ஆமாங்க ஆ டெல்லி போனதுலே அந்த பயணம்தா எனக்கு ரொம்ப புடிச்சிருஞ்சுது அந்த எடோதா அப்பறோ பயணம் பண்ணும் போது உங்களுக்கு வாந்தி கொம்ப்த்தல் ஏதாவது இருக்கு வருமாங்க
வாந்தி கொமட்டகள் எல்லா இருக்கும்மா இருக்கோ வேனத்து நல்ல சாதாரண தானி நம்ம ஒரு எடத்துக்கு பயணோ பண்ணும்போது நம்ம வெவ்வேறு உணவுகள சாப்பிடுவோ இந்த வெவ்வேறு பழக்கத்துல நம்ம இருக்கோ அந்த வெவ்வேறு உணவுகள் வந்து வெவ்வேறு பழக்கத்துல செய்யறனால நம்ம வெவ்வேறு மனிதர்களா இருக்கிறதுனால இந்த உல சில சமயம் நமக்கு வந்துட்டு ஒத்துழைக்காம கூட போகலாம் அதனால வந்துட்டு வாந்தி மயக்க பேதி இது போன்றவைகள்ல்லா வரலாம் சகஜம் தானம்மா
ஆமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம
ஆமாங்மா
எனக்கு அதெல்லா ஆகாது நான் நல்லா ஸ்ட்ராங்கா சாப் நல்லாருக்கேங்க ஆமாங்க எனக்கு அப்படில்லாக்குறத நானு மூணு நாள் ட்ரெயின ட்ராவல் பண்ணே ட்ரெயின்ல தூக்க தா வராது ஏன்னா அந்த சவுண்ட்ல வராது பயணம் பண்ணும்போது தூக் தூக்கம் தூக்கம் தூக்கம் வராதுங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த பயணம் பண்ணும்போது தூக்கந்தா இல்ல தூக்க இன்மையினால எனக்கு ஒரு பிரச்சனையு வரலைங்க நா நல்லாதா இருந்தே நல்லாதா போயிட்டு வந்த நல்லாதா வந்தே வந்து வீட்டுக்கு சேந்ததுக்கு அப்பற ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்து நல்லாயிருந்தே
ஒரு நாள் ஓய்வெடுத்தீங்ளா சரிங்மா
எனக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்ச ந ஜாஸ்தியா இருக்குங்க வீட்ல இருந்தாதா பயணம் பண்ணாம வீட்ல இருந்தா தா நா போண்டா கோழி மாதிரி ஆயிடுவே வெளிய போனா நா வெளிய போனா நா நல்லா ஹெல்த்தியா இருப்பேங்க ஏன்னா பயணம் பண்ணா அவ்ளோ ஆ மூளை ரிலாக்ஸ்
மூள புத்துணர்ச்சி அடையும்னு சொ
புத்து ஆமாங்க புத்துணர்ச்சி அடையு
சரிங்மா சரிங்மா அப்பறோ நானு என் கணவரு ஒரு தடவ எங்க போய் இருந்தோம்மா
எங்கங்க
அது எங்க தெரியுங்களோ பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேம்மா
ஓ சரிங்க
ஆமா பாண்டிச்சேரிக்கு போயி அங்க நல்லா ஜாலியா இருந்துச்சு அதுக்கபபறோ திருநள்ளார் போயிருந்தோ திருநள்ளார்ப் போயி கெளவனுக்கு மொட்டையடிச்சு வுட்டுட்டேமான்
ஏ அப்டி பண்ணிங்க
பாமா அந்த கோயில் நல்ல சக்தி வாய்ந்த கோயில அக்காம அதலால பாமா மொட்டையடிச்சி வுட்டேம்மா
சரி சரி என்ன வேண்டுதல்காக
அட எந்த வேண்டுதலு இல்லம்மா சும்மா மொட்டை எடுத்து வுட்டேம்மா
சேரி விடுங்க மொட்ட போட்டா நல்லத்தானே
அதுக்கப்ப திருநள்ளார் போயிட்டு வரும்பொழுது கேரளாவிலியு வந்தம்மா கேரளாவுல வந்துட் டு நாங்க இந்த கொச்சி பீச்சிக் போயிருந்தோம்மா கோவளம் பீச்சிக் போயிருந்தோ கோவளம் பீச்சுக் போயிட்டு கல்லு சாப்டோ மீனு சாப்டோ நண்டு சாப்டோ அதுக்கப்பறோ ந ரொம்ப நல்லா இருந்துச்சுமா
நீங்க ஒரு வருஷத்துல எவ்ளோ பயணம் செய்வீங்க
நம் வருஷத்துல ஒரு ஆறு மாசம் பயணோ செய்வம்மா ஆறு மாசோ வேல செய்வம்மா
ஓ ஃபாரீனர்ஸ் மாதிரி நீங்க கல்ச்சர் ஃபாலோ பண்றீங்க
மா வெளிநாட்டு வெளிநாட்டவர்கள் மாரி நா ஃபாலோ பண்ணுவோம்மா
சரிங்க
ஆமா நா வந்துட்டு ஒரு ஆறு மாசோ வந்துட்டு நா நல்லா சுத்துவேம்மா நெறைய எடத்துக்கு சுத் துவே நெறைய எடோம் போயிருக்கே பழனி திருச்செந்தூரு அதுக்கப்பறோ திருவண்ணாமல போயிருக்கே மருதமல போயிருக்கம்மா அதுக்கப்பறோ இங்க கோயம்புத்தூர்ல ஒரு எடோ இருக்குல்லமா அது எந்த எடம்மா அதுவும் முருகர் இருக்கிற எடந்தாம்மா
அத்தா மருதமல
புரறதுதாம் மருதமலையாமா
ஆமா
மருதமலைக் போயிருக்கேமா
நானும் மருதமலைக்கு போயிருக்கே நா எ கணவரோட ஃபேமிலியோட போனோ அங்கப் போயி வந்ததுக்குப்பறந்தா நாமா ஆமா அங்கப் போய் வந்ததுக்கப்றந்தா நா மாசமா இருந்தே எனக்கு அந்தப் பழ்னி ம ன ஆண்டவரே வந்து பொறக்குவாருன் தெரியிது
கர்த்தரா செரிமா செரிமா நானு பொறக்கட்டு பொறக்கட்டு
ஆமா ஆமா நா போனா அலைப் பேசிம் போதே சொன்னே எனக்கு எட்டு மாசோன்னு
என்னமா
போன தடவெ அலிக்கும் போதே சொன்னே எனக்கு எட்டு மாசோன்னு ஆ
சரிங்மா
அதனால இப்ப நா அந்தக் கோயில் போயி பண் வந்ததுக்கப்றந்தா எனக்கு நல்லதே நடக்குது
யம்மா இப்ப அந்த கோயிலுக்கு நாங்ளு ஒரு தரவப் போணும்மா
ஆ போயிட்டு வாங்க உங்ளுக்கு கொழந்தை பாக்யம் எலாசு இருக்குங்ளா
ஆமா இருக்குங்மா ரெண்டு கொழந்த இருக்கீங்மா
ஓ ரெண்டு கொழந்த இருக்குங்ளா
அம்மா அம்மா அம்மா மா அப்பறோ வேற எங்கலாம் போனிங்க நீங்க
அப்றோ நானு
சேந்து ஒரு தரவே ஒரு பயணம் போலாமா
ஆமா கண்டிப்பா நம்ம போலாம்
சரிங்களாமா கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு பயணம் போலாம் நீ இப்ப போறீங்கா நீங்க இப்போ கர்ப்பணி இருக்கீங்கல்ல
நான் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கத்துல இருக்கற நேரு பார்க் போனே
சரிங்கம்மா
ஆமா அங்க பாத்தீங்கன்னா
ஆக்கறமா
சின்ன சின்ன ஆ குழந்தைகள் விளையாடுற மாரிதா இடமலாம் இருக்கு நான் என் கொழந்தைகள கூட்டிட்டு போனேன் அந்த பயணம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்ஸியமா இருந்துச்சு
சுவாரசியமா இருந்துச்சுங்களா
நீங்க இந்த ரீசென்ட் டைம்ல எங்க போயிருந்தீங்க
அவுங்க சமீபத்துல வந்துட்டு நா எங்க குடும்பத்தோட குற்றாலம் போயிருந்தம்மா குற்றாலத்துல போய் குலுகுலு குளிச்சிட்டு வந்தம்மா
ஓ சரி சரிங்க
ஆமா குற்றாலத்துல நல்ல தண்ணி நீரோட்டமா நல்லா இருந்தந்துச்சு குற்றாலத்துல நல்லா குளிச்சம் குற்றாலத்துல சாப்ப ட்டு அதுக்கப்றம் குற்றாலத்துல சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்றம் ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு அங்க ஒரு வீடுதில தங்கிட்டு வந்தோம்மா குடும்பத்தோட ரொம்ப அழகா இருந்துச்சு
நாம ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு எல்ல ஒரு எடத்துக்கு போயிட்டு வரலாங்க
போலாமா கண்டிப்பா போலாமா உங்க கூட பேசி இருந்தா எனக்கு நேரம் போனது தெரிலமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப அழகா பேசுறீங்க உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கு என் குரல் எப்டி இருக்குமா
உங்களுக்குன்னே கொ கொரலும் நல்ல இனிமையா இருக்கு என் கணவர் அடிக்கடி சொல்லுவாரு கொரல் இனிமையா இருத்துல்ல
சரிங்கமா உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா இன்னொருநாள் பேசலாமா வெக்கட்டுமா அ செரிங்கம்மா வெக்கற